சாகித் நீங்க பண்ணீங்கனா நீங்க பண்ணும் போது நல்லா கிளியரா கேக்குது த்து ஆ பண்ணும் போது கிளியரா கேக்குது உங்களுக்கு எப்டி இருக்கு வாய்ஸு
உங்க வாய்ஸ் நல்லா கிளியரா கேக்குது எங்களுக்கு என்னா ஒன்னு எங்க வீட்ல வைபை கனெக்க்ஷன் இருக்கு ஆ ஆ கனெக்ஷனக்குதானா இல்ல எங்களுக்கு கிளியரா கேக்குதுப்பா நீங்க வந்து டவர் இல்லனு நெனக் கிறே உங்க சம்டைம்ஸ்ல உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது அதாவது பார் எக்ஸாம்பிள் ப்பு நீங்க வந்து இப்ப நான் சாப்ப ட்டம் பண்ணா நான் சா டிகல்ஸ்
ரொம்ப சிரிப்பு வந்துச்சுப்பா என்னாடா இப்படி வருது வாய்ஸ்ன்று மாரி காமெடியா இருந்துச்சு அதனா நல்லாதா இருந்துச்சு அது கூட ஒரு என்ஜாய் பண்லா போங்க வேற என்ன இருக்கு ஹலோ ஆ பரவாயில்லப்பா கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஹலோ கேக்குதுங்ளா ஆ சரிப்பா சரிப்பா என்ன சொன்னீங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதா ஆமா ஆமா நெட்வொர்க் இஸ்யு நெட்வொர்க் இஸ்யூவா இருந்தா அப்டிதா வரு நீ
ஒங்க ஒங்க வாய்ஸ்ஸு அப்டி தா கேட்டுச்சு எனக்கு சிரிப்பு
இப்ப நீங்க சொ ஓ நேத்து எனக்கு சிரிப்புவந்துச்சு சரி விடுங்க நெட்வொர்க்
ஆ ஆமா ம் ம் அப்புறோ உங்களுக்கு அந்த இதல்லா போடுறதுக்கு புடிக்குமாப்பா உங்களுக்கு அந்த ஸ்வெட்டர்
ஸ்வெட்
உள்ளன்னுலப் உங்களுக்கு கோல்ன்டன்ல்ல குரூஜா வுஸி வச்சு பண்ண தெரியுமா உங்களுக்கு
ஆஹா இல்லப்பா ஏ
எனக்கு நல்லா தெரியு எனக்கு அது நல்லா போடுவே ஆமா ரொம்ப ஈஸி தா க்ரூஷா ஊஸி கிட்டத்தட்ட இருபது ரூபா தா இருபத்தஞ்சு ரூபா நெ இருபது ரூபாதா இருக்கு வாங்கிக்கங்க ஒரு உள்ளன்னு வாங் இருங்க ஒண்ணல்லே இப்ப யூ ஓபன் பண்ணாமே எல்லாமே சொல்லி தராங்க பாருங்க எப்படி ஃபஸ்ட் பின்னுறதுன்ட்டு இதெல்லா எப்டி கத் காரத்துக்குனானனு எங்க ஸ்கூல்ல ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க அப்ப கத்துக்கனே அப்ப கத்துக்கிட்டேன வீ எங்க வீட்டுக்கு நா தட் டு அந்த வா வாஸ்படில போடுவாங்களே ளா க்ளாஸ் படிக்கலா அதெல்லா கூட நா போட் ஆமா எல்லாமே போட்டே நானு பேண்ட் போடுவே நிறைய பேண்ட்ஸ் செய்வே அப்பவே நானு ம் கலர் கலரா கலக்கலரா பேண்ட்
ம் ஆமா எ நா சின்ன வயசுல வீட்ல இருக்கு போது எங்க எதிர் தாப்புல ஒரு தான் தீ்ர் ப்பாங்க
உம்
ந்த செய்வாங்க அவுங்க செய்வாங்க அவங்களோட அம்மா செய்வாங்க வயசானவங்க அப்பவே அவுங்க ரொம்ப ஏஜ்டுக்கா அப்பவே ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் செவன்டினா இருக்கு அவுங்களுக்கு அப்பா வயசானவங்க ஒக்காந்துட்டு அந்த அவுங்களுக்கு அந்த டிரரெஸுக்கு ஏத்த மாதிரி கலர் கலரா அந்த பேண்டு் பின் பண்ணி குடுப்பாங்க நா பாத்துருக்கே
உம் உம்
போவாங்க அவ்ளோ அழக நீட்டா சாரீ கட்டிட்டு நெயில் பாலிஷ் எல்லாமே இப்ப அப்டி என்ன கலர் இது பண்றாங்களோ மேச்சிங் ச்சிங்க அது பண்ணிட்டு இருப்பாங்க அவுங்க ஒரு மேபி அவுங்க அந்த ஒரு அந்த சின்ன வயசுல நம்ம யாரெல்லா பாத்த ஒரு இன்ஸ்பயர் ஆகுறமோ நம்மளு அதே மாரி தா வளரு நெனக்குறோம்னு நெனக்குறே டீச்சர்ஸ்ங்க எப்டி நீட்டா சாரி கட்டுறது அதெல்லா எங்க அம்மா கிட்ட ஆ எங்க அம்மா இப்டிதா சாரீ கட்ணு இப்டி இழுத்து பின் கட்டு இப்டியெல்லா உள்ள போனோ அப்டின்டு நல்ல சொல்லுவே நானு
உம் இப்ப நீங்க சொன்னோனே ஞாபக வருது எனக் ஒரு தமிழ் மிஸ் சுஜாத் தான்றவங்க என எனக்கு ஒரு மிஸ் இருந்தாங்க அவுங்க வந்து போட்ல எழுதி போடும்போது எனக்கு அவுங்க ஹேண்ட்ரைட்டிங் மேலே ரொம்ப ஒரு மாரி ரொம்ப புடிக்கு இவுங்கள்து மாரியே நம்ம ப்ப எழுதனூன்ற ஒரு மனசுல வச்சுட்டே வச்சுட்டு அவுங்க வந்து போட்ல எழுதி போட்டு போயிடுவாங்க இல்லைங்ளா நெக்ஸ்ட்டு பீரியட் மிஸ்ஸுங்க வர்றது த்துக்குள்ள நா என்னா பண்ணுவே அவுங்க அதே மாரி ஹாண்ட்ரைட்டிங் பக்கத்ல எழுதி பாப்பே
உம் உம்
அது என்னா ஆச் டே பை டே வந்து ஹேண்ட் ரைட்டிங்கில வந்து ரொம்ப எல்லா ஹேண்ட்ரைட்டிங்கு கத்துக்கனுன்ற மாரி எல்லா ஹேண்ட் ரைட்டிங்கு இப்போ பாரு எக்ஸாம்பிள் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்கு ஆ இங்லீஷ் ஹாண்ரைடிங்கு ச செப்ரேட் செப்ரேட்டா எழுதருது எப்டி ஸ்டைல்ல எழுதுறது எப்டி எல்லாமே அந்த ஹேண்ட் ரைட்டிங் மேலே எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்ட் தனி இன்ட்ரஸ்ட்டு அது கத்துக்கிட்டே அத கத்துட்டு நல்லா பண்ண பாரு அங்க நெஜமாவே இப்போ வந்து நா ஒரு டீச்சரா நால ஹாண்ரைட்டிங் பசங்களுக்கு சொல்லி குடுக்க இருக்கும்போது எ கிளாஸ் பசங்களோட ஹேண்ட்ரைட்டிங்கு ஒரு தனியாக இருக்கு மத்த செக்க்ஷன விட கம் கம்ப்பார் பண்ணும்போது ஏ செக்ன் ஸ்டூடெட்ஸோட க கையெழுத்து வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாவு இருக்கு நல்லாவு இருக்கு
உம் உம் உம்
அப்போ வந்து பாக்கும்போது ஆ இது லக்ஷ்மி மிஸ் கிளாஸ் நல்லா இருக்கு அப்டின்ற மாரி பேசுவாங்க அவ்ளோ நல்லாருக்கு
சரி சரி சரி
ம் ம் ம் உம் ஹாண்ரைட்டிங்கு நல்லா இருக்கு பஸ்
இந்த கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து து நல்லா இருக்குனு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே
அத அப்புடி சொல்ல மாட்டாங்கப்பா கையெழுத்து நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக் க்காதா
நல்லா இருக்
இருக்காதா ஹண்ட் ரைட்டிங் எப்டி அழ க்கா இருக்குதோ அந்த மாரி ஹேண்ட் ரைட்டு தலையழுத்து அமையாதா அழகான வாழ்க்க அமயாதா கஷ்டப்படுவாங்களா இந்த கிறுக்கு வாங்க பாத்தி ஹாண்ட்ரைட்டி ஒரு ஒரு சிலருக்லா அவுங்களோட லைஃப் நல்லா இருக்கு
உம்
நல்லா இருக்கோ நல்லல்லப்பா எல்லாரு எல்லாரு போய் ஒழைக்கணு
அதுதா அதுதா அதுதா உம்
போனு எல்லாருமே எதுன்னா ஒரு இப்ப வந்து அவுங்கவுங்க வந்து பிஸியாவே வச்சுக்கனு சும்மாவே இருக்க கூடாது எதுனா ஒரு வொர்க்கு துணிஞ்சு இந்த ஒர்க் போனா நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்டின்னு நம்ம நம்பளே வந்து யோசிச் சி ஒரு ஒர்க் செய்யணு ஹோம்ல இருந்தாலு சரி படிச்சிருந்தாலு சரி படிக்கலனாலு சரி எதுன்னா நம்மனால ஒரு அப்றோ நா ஒரு பத்து ரூபா அன் ஆனதுனா அவனுக்கு பண்ணணு எனக்கு தெரிஞ்சு அது வந்து பெட்டர் ஃபீல் தா உம் அப்றோ
அப்றோப்பா சொல்லுங்க
நீங்கதா சொல்லணு
அப்டி இப்ப எல்லாமே திருவிழா ஸ் சீசனா ஒங்கள்து எதுனா திருவிழா இருக்கா
கமிங் நெக்ஸ்ட்டு வீக் நெக்ஸ்ட்டு செவ்வாக்கெழமா செவ்வாகெழம கூழ் ஊத்துவாங்க புதன்கெழமை ஆடு வெட் கி சிறுசுக்கு கொண்டாட்டோ வியாழக்கிழம எல்லா அப்புற மஞ்சள் அடிச்சுப்பாங்க மேல மேல அந்த மொற பசங்க அக்கா மாமாங்க எல்லா வந் து எல்லார் கலர் பூசினு அ மஞ்சா ஊத்தினு ரொம்ப ஜாலியாக் உ ஊரே வெளிய போ முடியாது பயந்துட்டு எல்லா பூசிருவாங்கட்டு வெளியேவே போ முடியாது அப்டி ஒ
ம் ம் ஜாலியா இருக்கு அ உங்க நல்லா இருக் ஆடிட் நல்லா இருக்கு
ம்
பாக்குபோது அங்கங்கங்களுக்கு இன்னைக்கு எ ஃப்ரண்டு ஓரத்தரு ம் ஃபிரெண்டு ஒருத்தரு கால் பண்ணி பேசிட்டு இருக்க முது அவங்களு சொன்னாங்க திருவிழாக்கின்வேட் பண்ணிருக்காங்க அதனால போனு அப்டின்னாங்க அப்புறோ என்னோட இவங்கள நாத்துநாரு வந்துருந்தாங்க அடுத்த வாரோ திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களு அதா எங்க பார்த்தாலு திருவிழா திருவிழாவா இருக்கு ம்
இப்படியா எங்க ஊர்லயு திருவிழா ஒன்பதா தேதி ஒன்பது பத்து பதினொன்னு மூணு நாள் திருவிழா வரு இங்க
ஓ சரி
நாங்க ஒரு ஒரு கோட்ரஸ்ல இருந்தோ அப்பல்லா ஒரு ஊர்ல அப்போ வந்து ஒரே நாள் தா கோட்ரெஸ்னா எப்டி சொல்றது அ ஒரே ஸ்ட்ரீட் மாரி தா இருக்கு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீடு அவுங்கவுங்க தனித்தனியா கும்ட்டுப்பாங்க ப்ரோ கோயில் மாரி வச்சு அப் இப்ப வக்கும் போது ஒரே நாள் தா திருவிழா காலேல கூழ் மத்தியான கூழ் ஊத்துவோ கரக அப்பவே வரு அந்த டைமு மத்தியானமே கரக வந்து அப்பறோ கூழ் ஊத்திருவாங்க அன்னைக்கு நைட்டு தேரு அவ்வளோதா இந்த இதுலயே முடிஞ்சிரு இந்த திருவிழா ஒரே நாள் திருவிழாதா ஆனா அவ்ளோ சு சூப்பரா இருக்கும்பா டான்ஸ் ஆடின்னு வருவாங்க பசங்க அவ்ளோ ஜாலியா இருக்கு ஆமா அவ்ளோ ஜாலியா இருக்கு இப்ப அந்த ஏஜ் ஆய்டுச்ல ஃபிரியா அதனால நம்மளுக்கு அதுல அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் போல திருவிழாவா நா தா செய்யனு எல்லாமே சாம்பார் சாப்பாடுக்கு செய்யனு வரவங்கள கவனிக்கணு அல்ல அந்த மாதிரிலா ஒர்க்கன்றதுனால அது என்ஜாய் பண்ண முடில்ல ஆனா பசங்க எ பசங்கல்லா ஜாலியா என்ஜாய் பண்றங்கப்ப வெளியே போய்
ஆமா ஆம்பள பசங்க அப்டிதா
உ என்ன ஆமா பாட்டு கச்சேரி பண்ணுவாங்க ஆமா கண்டிப்பா அது பண்ணுவாங்க இப்ப வந்து டை்மிங் கம்மி பண்ண நாங்க மின்னல்லா விடிய விடியே போவோ விடிய விடிய செய்வாங்க இந்த அதா இந்த ஊர் ஸ்பெஷலா ஆல்ரெடி கரக வந்து நைட்
உம் ஓ ரைட் ரைட் ரைட் ஆ யாரோ சொல்லி நா கேள்விப்பட்ருக்கே ஆ ஆ
போனீங்க அந்த மே அவ்வளோ சூப்பரா இருக்கும்பா இந்த கரகோ எடுக்குறதே அவ்ளோ அருமையா இருக்கு போ
ம் ம் ம்
சொல்றத எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியாது அப்டி இருக்கு கண்டிப்பா இன்னொரு கால்ல கண்டிப்பா உங்ளுக்கு சொல்றே நான்
ஓகேப்பா
ஆ திருவிழான்னா என்ன ஒரு மூண் நாள் என்ன திருவிழா இங்க பண்ணாங்க நம்பல்லா எப்டி என்ஜாய் பண்லா ங்கிறது வந்து நஜமாவ இந்த ஊர பார்த்து கத்துக்லா அவ்ளோ ஒற்றுமையா இருப்பாங்க எல்லாருமே ஊர் மக்கள் எல்லாமே சேந்து அவ்ளோ ஒற்றுமையா இருப்பாங்க
ம் ம்
ல எல்லா ஊர்லயு சண்ட வரு இங்கெல்லா சண்டயே வராது எவ்ளோ சண்ட ஜஸ்ட்டு ஒன் ஸ் வந்தா கூட அவுங்களே அங்க இருக்குற பஞ்சாயத்து தலைவருங்க அங்க இருக்குற தலைவருங்களே
அவுங்ளேம் பேசி முடிச்சிருவாங்க ம் சேர் சேர் சே சேரி சேரி சேரி சூப்ப சூப்ப
ரு ஊர்ல ஒரு ஒரு மாரி பண்றாங்கலிங் ளா
தாத்தா யர் நீங்கப் சொன்னீங்க தெரிமா சிறு சுன்ட்டு அத வந்துட்டு நீங்க என்ன சொன்னீங்க ஃபுல்லா இது பண்ணிட்டு வருவாங்க அப் டின்னிங்க அ நைட்டெல்லா இது பண்ணிட்டு வருவாங்க இங்க நைட்டுல்லா பண்ண மாட்டாங்க பகல்ல தா போயிட் வரு
அப்புடிங்ளா சேர் சேரி சேர் சே செரிங்க தோ ம் சரிங்க தோழி கண்டிப்பா உங்ளுக்கு இன்னொரு கால் பண்ணி நா பேசுறே நன்றி தோழி ம்